ஹலோ
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க கொழந்தைகளா நல்லா இருக்காங்களா வீட்டுல எல் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு அ அங்க பாப்பா தம்பில்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
சாப்ட்டாச்சிங்களா
சாப்ட்டாச்சு இப்பதா சாப்ட்டங்க சாப்பிட்டு நீங்க கால் பண்றீன்னு சொல்லி அவசரமா தண்ணி குடிச்சுங்க பொற போயிடுச்சுங்கெ
ஓ சேரி செரி
ரெம்ப நாளாச்சுங்க பேசி
ஆ ஆமாங்க எங்க மாமியார்க்கு அம் கொஞ்சோ ஹெல்த் இஷ்யூவா இருக்கு ஒடம்பு நல்லால்ல
ஆமாங்க என்ட சொன்னீங்கல்லங்க அவுங்களுக்கு சுகர்னாலாதாங்க பிரச்சனை
ஆ அவங்களுக்கு சுகர் இருக்கு சுக சுகர் இருக்கு இப்ப அவங்க வயசானவங்களா வேற அவங்களாலா நடக்கவு முடியாது அ புட் அ உணவு கட்டுப்பாட்டுல கண்ட்ரோல் ப கொஞ்சோ சரி பண்ணலா அப்டினாலு வயசானவங்கன்றதுனால வாய்க்கு ருசியா சாப்டணுனு நெனைக்கிறாங்க இப்ப சுகரு சுகரு ரொம்பஹ அதிகமா இருக்குதுங்க முன்னையல்லா பாத்தீங்கன்னா சுகர் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கு அ அந்த சக்கரை நோயி வந்து பாத்தீங்கன்னா அப்பயலா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பணக்கார நோயின்னு சொல்லுவாங்கங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தா அந்த காலத்துல வந்து ஒரு அறுபது வயசு எழுபது எ எ அப்பல்லா ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கு எல்லா உயிர் வாழ்ந்தாங்கல்லங்க நாமல்லா சின்னதா இருக்கு போது அப்ப வந்து ஒரு எம்பது வயசுக்கு மேலதா ஒரு இப்போ அதிகபட்சமாவே ஒரு பத்து பேர் இருந்தாங்க நூறு பேர் இருந்தா அதுல ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாரிதாங்க வரு அது சுகருனாலே உங்களுக்கு சர்க்கரனாலே நம்மளே ஆச்சரியமா அவங்களுக்கு சக்கர வந்துருச்சு பணக்காரங்களா இருப்பாங்களாடுருக்கு அதனால தா அவங்களுக்கு சக் கர வந்துருச்சுன்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல சின்ன பொறந்த குழந்தைக்கு கூட சக்கர வந்துருதுங்க சக் கர நோயி
ஆமாங்க அது மதாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் அ இப்ப வந்து உணவுகன்ன உணவு முறைக்கு பழக்க வழக்க உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க சரி அ இப்ப பாத்தீங்கன்னா அவசர எல்லாருமே வேலைக்கு போறாங்க அவசரமான குக்கரு சாப்பட்றாங்க அதுதா மக்கள்ட்ட இருக்குற குக்கர்ல வந்து நம்ம கஞ்சி வடிக்கிறது இல்ல அந்த காலத்துலந்து மக்கள் வந்து சாப் பாட வடிச்சி சாப்டாங்க இப்ப வந்து குக்கர்ங்கும்போது அப்ப சாப்பட்றது அதுல இருக்கிற சர்க்கரை அளவே நம்மளுக்கு அதிகமாகுதுங்க
ஆமாங்க ஆனா வந்து அது அது மட்டு காரணம் இல்ல இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகல்லா பயன்படுத்துறாங்கள்ளங்க அப்பற ஜங்க் ஃபுட் எல்லா வந்துருச்சு அது ஒரு காரணோ அப்புற உடல் உழைப்பு இல்ல அப்புற சரியான நேரத்துக்கு சாப்பட்றதில்ல அப்டின்னு சொல்றாங்கள்லங்க அதாவது நம்ம வந்து வளர்ந்தவுங்களுக்கு வந்து நீங்க வந்து கரெக்டா சாப்பாடு கரெக்டான் நேரத்துல சாப்பறதுல்ல அதிகமா வெள்ள சாப்பாடு சாப்பறீங்க சக்கர அதிகமா வெள்ள சக்கர வெள்ள பொருட்களே சாப் றதுனால சுகர் வருது வெள்ள ரவ சேமியா இதெல்லா புரோட்டா இதெல்லா சாப்பறனால தா சுகர் வந்துருச்சு ஒரு கணிப்பு சொல்றாங் வச்சுங்க பொறந்த கொழந்தைகளுகுலா இங்க எப்டிங்க வரும் வருது
ஆமாங்க அதே மாரி பாத்தீங்னா சுகர் இருக்கனால திடீர்னு அ மயக்கம் வருது திடீர்னு அவுங்களுக்கு ஒரு மாரி அப்டி வேர்த்து போயிருது அப்டியே நெ ஒரு மாரி நெஞ்சு படபடன்ருக்க மாரி இருக்குது அதுனால ரொம்பொ முக்கியோ சுகர வந்து நம்ம சக்கர நோய வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுங்க இங் அந்த சக்கர நோய் சக்கர நோய்ன்றது ஒரு சாதாரண விஷ்யம் இப்ப இருக்க காலகட்டத்துக் கு சாதாரண விஷ்யோனாலு அந்த சக்கர சக்கர நோய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல அப்டினா நம்ம நம்மளுக்கு அதன் அதன் மூலமா நம்மளுக்கு பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு இப்ப அ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சக்கர இருக்கவுங்க வந்து அடிக்கடி ம் சிறுநீர் கழிப்பாங்க அப்டி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனால சிறுநீர் பை பாதிப் படையு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்டியே ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளா உள்ளூர் உள்ள இருக்கற உறுப்புகள்லா சக்கர அளவு அதிகமாக அதிகமாக உள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்புகளு பழுதடைய ஆரம்பிச்சிரு அதுனாலதா வந்து சக்கர நோய வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுன் சொல்றது கட்டுப்பாட்ல இருந்துச் சுன்னா அது ஒரு பெரிய விஷயமே கெடையாது அதே இது சக்கரையோட அளவு அதிகமாகும் போது நம்மளுக்கு பிரச்சனைகளு அதிகம் இருக்குதுங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெட்டு தா இப்ப கொஞ்ச நாள் போனா என்ன எல்லாத்துக்குமே சுகர் வந்துரு மாட்டேக்குதுங்க வந்துட்டா அவன் டேப்லெட் சாப் ட்டுதா ஆகணு எங்ளுக்கு எவ்ளோ சுகருங்கு போது எல்லாரு சகஜமா அ இவ்ளோக்குள்ள இருக் கு அந்த மாரி வந்துர மாட்டேக்குதுங்க போ போ பா கா எனக்கு அத நெனைச்சா பயமா இருக்கு எல்லாத்துக்குமே வந்துருமாட்டேக்குதுங்க
ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொழந்தை அ ஒரு இப்ப அத அந்த இப்ப இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலியமா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லா வந்து பாத்தீங்கன்னா ம் ஆறு கொழந்தை ஏழு கொழந்தன்னு அப்டி ஆ கொழந்த இருந்த பொறந்தது ஆனா இப்ப வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொழந்தைக்காகன்னு ஹாஸ்பிட்டல் போனாலே அவுங்களுக்கு சுகர் இருக்கா அப்டின்னு தா பாக்குறாங்க ஆ பாத்தீங்க இது சுகரு ஆ சக்கரன்றது வந்து பாத்தீங்கன்னா பரம்பர நோய் அவுங்க அப்பா அம்மாவுக்கோ இல்ல அவுங்க தாத்தா பாட்டிக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்டின்னு பாத் பாத்தீங்கன்னா அத இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அதாவது சின்ன வயசுலே வரணுன்ற அவசிய இல்ல வயத் வயசு ஆக ஆக வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகன் சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்கங்க இது வந்து ஒரு பரம்பரையான வியாதிங்களாமா உங்களுக்கு தெரியுங்களா
ம் தெரியுங்க நம்ம இப்ப வந்துங்க கொழந்த பொறந்த ஹாஸ்பிட்டல்க்கு ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகுது இல்லங்க டெலிவரி ஆனோன்னே கொழந்தைக்கு ஒரு இது அட்ட போட்டு தருவாங்கள அந்த கொழந்த எத்தன வெயிட் டு எந்த தேதி பெறந்துச்சு ஆ ஒரு புக் கு மாரி போட்டு எழுதி தருவாங்க அதுல கேக்கறாங்க அதாவது அம்மா கொழந்தையோட அம்மா அம்மாவோட அப்பா அம்மாக்கு சுகரு பிரஷர் இருக்கா கொழந்தையோட அப்பாவோட அம்மாவுக்கு சுகர் ப்ரஷர் இருக்கா அது எல்லாத்தையு எழுதுறாங்க ஏன்னா அப்டி அவுங்களுக்கு வந்து எந்த சின்ன வயசுலே வந்துருதா அந்த மாரி கேட்டுட்டு அவுங்களுக்கு இருந்தா கொழந்தைக்கு வந்து சீக்கிர வர வாய்ப்பு உள்ளது அதாவது ஒருத்தங்களு அம்மா அப்பாவ மட் டும் அவுங்க கணக்கு சொல்லலீங்க அவங்க தாத்தா அந்த கொழந்தயோட நாலு ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி நாலு பேர்த்துக்கும் ஏதாது பிரச்சன இருந்தா அந்த கொழந்தைக்கு வருமாமாங்க சீக்ரமா அதனால அப்டி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொழந்தைய நல்லா க கவனமா வளத்தணு அதாவது ம் ஒரு எக்சசைஸு நல்ல சத்துள்ள ஃபுட்டு் அந்த மாரி குடுக்கணு சொல்லி அவுங்க எழுதுறாங்க நாங்க கூட எங்க வரப்போகுது அப்டின்னு நெனைச்சுக்குறோ ஆனா அது உண்மதாங்க அவுங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கொழந்தைக்கு அது வயசு இருக்காமாங்க கர அதாவது எந்த ஏஜ்ல அவுங்களுக்கு வந்துச்சோ அது இருக்காம சின்ன வயசுலே அவுங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கொழந்தைக்கு சீக்கிர வந்துருமாமாங்க ஒரு அறுவது வயசுக்கு மேல வந்துச்சு ன்னா அந்த கொழந்தைக்கு வர வாய்ப்பு குறைவுங்களாமா அதெல்லா உண்ம தானுங்க நீங்க சொன்னது
ஆப்டிங்ளா அப்போ அப்ப பெ பெற்றோர்களுக்கு வந்து சிறு வயசுலே வந்தா கொழந்தைங்களுக்கு சிறு வயசு லே வர்றதுக்கு வாய்ப்பு அதிக இருக்குன்றீங்க
ஆமாங்க அப்ப பெற்றோர்களுக்கு மட்டு கடையாது தாத்தா பாட்டிகளுக்கு நீங்க ஜீன் சொன்னீங்கல்ல அது உண்ம தாங்க நாங்க ஹாஸ்பிட்டலயே கொழந்த பொறந்தன்னையே கேக்குறாங்க எழுதுறாங்க அந்த சீட்ல யாராது உங்க வீட்ல சுகர் பிர்ஷர் இருக்கா தாத்தாங்களுக்கு பாட்டிங்களுக் கு உங்களுக்கு யாராதுக்கு இருக்கா அப்டின்னு சொல்லி எழுதுறாங்க கேக்குறாங்க இங்க நா டெலிவிரி ஆனப்போவே கேட்டாங்க
அப்டிங்களா அப்பற இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சுகருக்கு வந்து இப்ப கம்மியா இருக்கும் போது மாத்திர குடுக்குறாங்க அதே அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா இன்சுலின்ற ஒரு ஊசி குடுக்குறாங்க அந்த ஊசிய நம்ம டெய்லியு வந்து போடும்போது பாத்தீங்கனா அ சதைப்பகுதி அதிகமா இருக்க எடத்துல ஊசி போடுறோ அப்டிங்கும் போது டெய்லியு ஊசி போடும்போது பாத்திங்கன்னா அது ஒரே எடத்துலங்கம் போது அந்த எடமே அப்டியே நம்ளுக்கு கை கை தோள்பட்ட வலிக்க ஆரம்பிச்சுருது ஆ இப்ப நம்ம சுக அ சக்கர நோய வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோ அப்டின்னா நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்கள மாத்திக்கிட்டு நடைப்யிற்சி பண்ணோனா ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வருகுங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெட்டு தா அதாவ்து நா நடப்பயிற்சி செஞ்செ சுகர் கண்ட்ரோல்ல இருக்குன் சொல்றீங்க ஆனா இப்ப வந்து அதாவ்து சின்ன வயசுக்கறவங்கதா உடற்பயிற்சி செஞ்சு நடக்கறது சின்ன சின்ன உடற்பயிற்சி சியலா செஞ்சுக்குறாங்க ஆனா உங்களுக்கு அறுவது வயசுக்கு மேல இப்ப எல்லாத்து க்கு முட்டி வலி வந்துருதுல்லங்க அவுங்களால வந்து நடக்க முடிய்றது இல்ல அப்ப நடக்க முடியாதப்போ இன்னொ அது சக்கரை அதிகமாயிருதுங்க
ஆமாங்க அது அதுக்குதா சொல்றது ஆ ஒரு பழமொழியே இருக்கெங்க அ என்னனு அ கண் கூழானாலு குளித்து குடி அப்டின் சொல்லிட்டு அதே மாதுரி அந்த காலத்துல எல்லா வந்து உடல் உழைப்பு அதிகமா இருந்தது அதுனால அவ் அவுங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து அவ் வ்ளோ அதிகமா இல்ல ஆனா இப்ப வந்து பாத்திங்கன்னா எதுக்கெடுத்தாலு மிஷின் தா ஆ மிஷுனுங்கும் போது நம்ளுக் உடல் உழைப்பு கம்மி உடல் உழைப்பு கம்மி உணவு பழக் பழக்க வளக்கங்களு வந்து பாத்திங்கன்னா அப்பெய்லா வந்து கம்பு சோளொ இதுதா அதிகமா இருந்தது ஒளுஞ் அ இருந்தது ஆ வெள்ளரிசி வந்து பாத்திங்கன்னா கம்மியா இருந்தது ஆனா இப்ப வந்து பாத்திங்கன்னா எல்லாருமே வெள்ளரிசி தா அதிகமா அரி சிதா அதிகமா சாப்பட்றோ யாரும் கம்பு சோளொ இதெல்லா எடுத்துக்குறதே இல்ல அ நம்மளுக்குமே அக்கர வர்றதுக்கான மெய்ன் ரீசன் என்னன்னு பாத்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க பாரம்பரிய ச்சி பரம்பரையான ஜீனுனாலு உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு முக்கிய காரணொ
ஆமாங்க நம்ம பேசுனா சுகர பத்தி பேசிட்டே தெ இருப்போங்க எனக்கு கொஞ்ச வேலை இருக்குங்க வேலை முடிச்சுட்டு நா ஒங்கு ரெண்டு நாள் கழுச்சு கூப்புட்றெங்க
ஆ செரிங்க